ஹலோ வணக்கம் தோழி ஆ நா நலமா இருக்கே நா நலம் தோழி நீங்க நலமா தோழி
ஆ நல்லாருக்கோ பேசி ரொம்ப நாளாகுது நெனைக்கிறோ நம்ம
ஆமா தோழி ஆமா தோழி வேகு நாட்கள் ஆகி விட்டது தோழி ஆ சரிங்க தோழி காலை உணவெல்லா முடிந்துவிட்டதா தோழி
ஆ காலை உணவு இங்க முடிஞ்சிருச்சு அங்க காலை உணவு முடிஞ்சுதா என்ன பண்றீங்க
ஆ முடிஞ்சிருச்சு தோழி முடிஞ்சிருச்சி தோழி இப்பதா வேலையெல்லா முடித்து விட்டு என்னுடைய மகனுக்கு வந்து பள்ளிக்கூட வொர்க்கு வேலையெல்லா செய்து கொண்டுருக்கோ தோழி
ஓ பள்ளிக்கி உள்ள அந்த புக்கு கைண்டிங்கா
ஓ ஆமா தோழி ஆமா தோழி புது புத்தகங்கள்லா குடுத்துருக்காங்கள தோழி அதற்கான வேலையி நடந்து கொண்டிருக்குறது தோழி நீங்க என்ன தோழி பண்ணிட்டுருக்கீங்க உங்க உங்களுக்கு சொல்லுங்க தோழி
உங்களுக்கு புத்தகங்கள் எல்லாம் மின்னாடியே குடுத்துட்டாங்க அதா பள்ளி தெறந்து ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சில்லையா ஆ இன்னு ரெண்டு புக்கு தானே குடுப்பாங்க ரெண்டாவது த இரண்டாம் வகுப்பு தான
அப்பிடியா தோழி சரிங்க தோழி சரிங்க தோழி இப்ப குடுத்துருக்கது வந்து பாட புத் புத்தகங்கள்லா குடுத்துட்டாங்க தோழி இந்த மாறல் சொல்லுவங்களே கருத்துள்ள புத்தகங்கள்லா அதை எழுத்து பயிற் சி அந்த அந்த விதமான நோட்டு புத்தகங்கள்லா தோழி அதுக்குதா இப்போ வந்து அட்டை போட்டு கொண்டிருக்கோம் தோழி
ஓ அப்பிடியா இப்ப எனக்கு ரெண்டு புத்தகங்கள் ரெண்டு அ எது போட்டுருக்கோ அது என்ன அ அட்ட போட்டு குடுத்து ட்டாங்க கணவரு அ இவங்களுக்கு எடையில வேற எதுவு புத்தகம் எதவும் கொடுக்க மாட்டாங்ளே எங்க பாப்பாவுக்கு
அப்பிடியா தோழி என் மகன் வந்து ஆறாம் வகுப்பு படிக்கிறா தோழி அதனால அவனு குடுத் துருக்காங்கலா என்னன்னு தெரியில தோழி அவுங்களுக்கு வந்து இது வந்து ஆ அவங்க படிக்கிற ஸ்கூல்ல வந்து இது வந்து சிறப்பு புத்தகம் அப்பிடின்னு சொல்லி சொன்னாங்க
ஓ அப்டிங்களா
ஆ ஆமாம் தோழி
செரி செரி செரி இவங்களுக்கு வந்து இப்ப இரண்டாம் வகுப்பு பு அப்டின்றதுனால சும்மா ரெண்டே ரெண்டு புத்தகம் தா எப்பவுமே குடுப்பாங்க
அப்பிடியா தோழி சரிங்க தோழி சரிங்க தோழி ரெண்டு புத்தகங்கள்னா தமிழும் ஆங்கிலமும்
ஆமா தமிழ் ஆமா அதுலயே ரெண்டு நாலு பாடலு வந்துரு அதாவது ஒரு புக்கல வந்து தமிலு இங்கிலீஷ் வந்துரு இன்னொரு இன்னொரு புக்குல வந்து கணிதம் அப்பறம் சயின்ஸ் அப்டின்ற மாதிரி வந்துரு அதுல
அந்த சூழ்நிலை அறிவியல் அப்டின்னு வரு இல்ல தோழி அந்த த ஆ
அந்த புக்ல அந்த ரெண்டு புக்லயே அனைத்து பாடங்களுமே முடிஞ்சிரு
ஆ அ அ மொத இப்ப நீங்க எதும் பாடங்கள் சொல்லி குடுத்தீங்களா தோழி
ஆமா நா எ வந்து நேத்து நேத்து சொல்லி குடுத்தே இப்ப இன்னைக்கி வந்து ஹோம் ஒர்க் இன்னு பண்ண ஆரம்பிக்கல அவுங்க ஹோம் ஒர்க் எழுதணு இப்ப அக்காவு தங்கையு ரொம்ப சின்சியரா வெளாண்டுட்டு ருக்காங்க
ஓ ஓ ஹோ செரிங்க தோழி செரிங்க தோழி
இப்ப நா எடைல போய் அத நா டிஸ்டர்ப் பண்ணே அப்டின்னக்கா நா வந்து மண்டைக்கு பிரஷர் ஏத்திட்டு உக்காந்துருக்கணு
செரிங்க தோழி செரிங்க தோழி இப்ப நா பாத்தீங்கனா சொல்லுங்க தோழி
காலேல இருந்து இப்ப என்னன்னா ரெண்டு பேரு வந்து எது என்ன வெளையாட்டு டீச்சர் ஸ்கூல் டீச்சர் டியர் ஸூடெண்ட் அவுங்கள தா வெளார்றாங்க எங்க வீட்ல பொழுதுக்கு அந்த வெளையாட்டுதா டீச்சரா இருப்பாங்க ஒருத்தவுங்க ஒருத்தவுங்க ஸ்டூடெண்டா இருப்பாங்க
ஆஹ் ஆஹ் ஆஹ்
அது மாரி தா வெளாடுவாங்க இப்ப கால்ல இருந்து அதே பாடப்புத்தகத்த வச் இதா வெளாண்டுட்டு இருக்காங்க என்னதா மாலேல தா உக்காந்து அவுங்களுக்கு இந்த பள்ளி கூடத்துல குடுத்து விட்ட அந்த ஹோம் ஒர்க் எல்லா செய்ய சொல்லணு
செரிங்க தோழி நா என்னுடைய மகனுக்கு இப்பதா பாத்தீங்கன்னா எல்லா ஒரு தமிழ் ஆங்கிலம் இரண்டு த்துக்குள்ள வந்து அந்த பாட புத்தகங்கள்ல இருந்து குடுத்திருந்தாங்க சிறுவினா பெருவினா குருவினா ஆ ஓரனா அந்த மாரி உள்ளதெல்லா இப்பதா சொல்லி குடுத்துட்டு தேர்வு சின்னதா ஒரு தேர்வு வச்சே தோழி எழுதி வச்சிருக்கா இன்னு நா வந்து அத சரிபாக்கல தோழி வந்து
நேரோ இல்ல
ஆமாங்க தோழி அது போ ஒரு அவனு அடுத்து வெளாட போயிட்டா தோழி அதனால செரி ஒரு பத்து நிமிஷம் இடைவேளைக்கு அப்பறோ நம்ம ஒக்கார வச்சு அடுத் து இப்ப பாடத்துக்கு போவோ அப்டின்டுது தோழி இன்னைக்கி வந்து தமிழ்ல தா ஃபஸ்ட்டு எடுக்கணு என்ன பண் றது தோழி இந்த கெடைக்கிற நேரத்துல தான நம்ம வந்து அவுங்களை உட்கார வச்சு எதோ நம்மளால முடிஞ்சத சொல்லி குடுக்க முடியு தோழி வந்து ஒரு பத்து நிமிஷோ எதாவது திட்டி அடிச்சு மொறச்சு எதாவது ஒன செஞ்சுதான தோழி வந்து ஒக்கார வக்கிறோ இல்லனா அதுவு முடியாது பா த்தீங்கனா சாந்திரோ டியூசன் போயிடுவா தோழி பாத்தீங்கன்னா
நா வந்து இந்த வெயில் நேரங்கள நயன வெயில் நேரத்துல ஒக்காரவச்சு சொல்லு குடுக்கறது பிரெச்சன இல்ல
ம் ம்
நமக்கு வந்து தேவஇல்லாம நம்ம ஏற்கனவே வெயில்ல கலைய வெளை ச்சோ இப்ப இதுங்க பாதிய நமக்கு தலைவலிய குடுப்பாங்க கொஞ்சோ
ஆமா ஆமா தோழி இல்ல இல்ல நீங்க சொல்றது உண்ம ஆனா இவுங்களுக்கு பாத்தீங்கன்னா தோழி போ அந்த வீட்டு பாடங்குறது நெறைய குடுத்துருக்காங்க தோழி எல்லா பாடத்திலயுமே பாத்தீங்கனா ஒரு ஒரு பாடமா ஃபஸ்ட்டு பாடம் முதல் பாடம் முதல் பாடம்னு சொல்லி தாமே ஆங்கிலம் கணிதம் சூழ்நிலை அறிவியல் சமூகவியல் இதுல அஞ்சு பாடத்துலயுமே குடுத்துருக்காங்க அது இல்லாம பாத்தீங்கன்னா தோழி மாறல்னு கருத்து உள்ள ஒரு பாடம் ஒண்ணு இருக்கு தோழி அதுவு அப்பறோ எழுத்து பயிற்சிக்குள்ளது இப்டி வருசையா குடுத்துருக்காங்க தோழி எப்ப நம்ம உக்கார வச்சு இத சொல்லி குடுக்கறதுன் தெர்ல அதுனால நேரோ கெடைக்கிறப்பல்லா சத்துனு உக்காந்து சொல்லி குடுத்துட்டு அதுல ஒரு சின்னதா ஒரு தேர்வ வச்சுட்டு அடுத்து கொஞ்ச நேரோ விளையாடுங்க அதுக்கப்பறோ கொஞ்ச நேரோ அம் சொல்லி தரமா அப்புடின் சொல்லி இப்புடிதா தோழி இப்ப காலேல இருந்து அப்புடிதா ஓடிட்ருக்கு தோழி
ஓ இப்போ நம்மளாலயே பிள்ளைங்கள ஒரு நாள் பொழுது பாத்துக்க முடில இல்லையா பள்ளீலேலா யோஸ்ச்சு பாத்தமா அந்த ஆசிரியரோட நெலமேல்லா யோசுச்சு பாருங்கலே எவ்வளோ செரமத்துக்கு அவங்க நிக்கிறாங்கனு
அது உண்மதாம் தோழி ஆனா வந்து நம்ம பிள்ளைங்க நம்மகிட்டதா அடங்கி இருக்காதுங்க தோழி ஆசிரியர்கிட்ட போறப்ப நம்ம புள்ளையா இது அப்படிங்கிற ஆ ஒரு ஆச்சரியமு கலந்துருகும் தோழி ஏனா நா வந்து ஸ்கூல்ல ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு ஆறு வருடம் பணியாற்றிருக்கே தோழி வந்து தனியார் பள்ளி நிறுவனத்துல இப்ப பேரன்ட்ஸ் வேனா பெற்றோர்லா வந்து பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட விட்றப்ப எங்க கிட்ட பயப்பட மாட்டேங்கிறா டீச்சர் நீங்கதா கொஞ்சோ பாத்துக்கணு அப்டின் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா நம்மகிட்ட பாத்தீங்கன்னா கிளாஸ்ல வகுப்பறைல பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியான பசங்களா இருப்பாங்க அவுங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு அப்டியே மா ற்றாதா நம்மள்ட்ட பிள்ளைங்க நடந்துப்பாங்க பாத்தீங்கன்னா மிஸ் அடிப்பாங்க அப்டிங்கிற அந்த பயத்திலே இரு பாங்க பாத்தீங்கன்னா தோ
என்னோட பாப்பா எடுத்துக்கிட்டீங்கனா அவுங்க ரெண்டாம் வகுப்பு தா படிக்கிறாங்க ஆனா படிப்பு விஷயத்துல வந்து நல்லாவே படிக்கிறாங்க பள்ளிலயுமே அதா சொல்றாங்க படிக்கும் நல்லா படிக்கிறாங்க ஆனா சேட்டை வந்து சொல்லுபேச்சு கேக்க மாட்டேங்கறாங்க சேட்டையில அப்டிங்கிறாங்க வீட்லயுமே அதே பிரச்சன தா வீட்லயுமே செய் இப்போ உக்காந்து ஏதாச்சு ஹோம் ஒர்க் எழுதுங்க அப்டினா அதிகபட்சோ ஒரு இருந்து அஞ்சு நிமிஷத்துல முடிச்சுருவாங்க எவ்வளோ ஹோம் ஒர்க் இருந்தாலு சரி அத சொல்லிக்கிட்டே விடாம எழுதுவாங்க ஆ ஆனா அந்த சேட்ட பண்ணும்போது இருக்கு பாருங்க நமக்கு வரும் பாருங்க கோவோ அந்த அளவுக்கு சேட்ட பண்ணுவாங்க தங்கச்சி அடிக்கிறதா இருக்கட்டு அதுல வந்து ம் மத்த மாதிரி சேட்டப் பண்ணறதா இருக்கட்டு அதல்லா அவ்வளோ சேட்ட பண்ணுவாங்க ஏ அதேதா பள்ளிலயுமே சொல்றாங்களா ரொம்ப சேட்ட பண்றாங்க எல்லாரையு அடிக்க வக்கிறாங்க அப்டின்ட்டு சொல்றாங்களா இல்லாட்டி மட்டு கொறைக்கவே மாட்டாங்கறாங்க நாளுக்கு நாாலு
அப்படியா தோழி சரிங்க தோழி சரிங்க தோழி இப்ப மதியான உணவு இனிமேதா தயாரிக்கனுமா தோழி
அட மதியானோ வந்து நா ஒன்னு இப்ப பெருசா செய்யல இப்ப சாதொ வச்சுட்டே தயிர் சாதம் ம் தயிர் சாதம் ஊறுது ஆ படிய தொட்டுக்கிட்டு தயிர் சாதொ வச்சு சாப்ட சொல்லா அப்டின் நெனச்சுட்டு இருக்கே
சரிங்க தோழி சரிங்க தோழி
குடுக்க வேண்டியதா உன்னு வ அத அரச்சு சுட வேண்டியதா ஒரு ஒரு மணிக்கு மேலே நம்ம அரைக்கு பொறிக்குன் சரியா இருக்கு
ஆமா தோழி ஆமா தோழி
எ என்னன்னா எ கணவர் வந்து வெளில போயிருக்காங்க
ம் ம் ம் ம்
சாப்பாடு அப்டிங்கறதுக்கு அவுங்களுக்கு தேவைப்படாதுன் நெனைக் கிறே அவுங்க எனக்கு ஏனா வர்ரதுக்கே லேட் ஆகுமா அதுல மதியோ சாப்பற்றது அதுக்கு வாய்ப்பு இல்ல எங்களுக்கு மட்டுன்றதுனால தயிர் சாதம் மட்டு செஞ்சாச்சி
செரிங்க தோழி செரிங்க தோழி நா பாத்தீங்கன்னா சாம்பார் வச்சுட்டேன் தோழி சாம்பார் வச்சுட்டு காரா கருணை வறுவல் இருக்குல்ல தோழி அது பண்ணிட்டு மொளைக் கீர பண்ணி வச்சுட்டு வந்தே தோழி எனது கணவரும் பாத்தீங்கன்னா அலுவலக வேலைக்காக சென்று விட்டார்கள் தோழி நானு எங்க மகனு மட்டுந்தா அவுங்க மதியான சாப்புட்றது அந் அந்த நேரத்துக்கு வந்துருவாங்க தோழி பாத்தீங்கன்னா
ஓ சரி சரி ஏன்னா இருந்தம்னா நமக்கு வந்து சமைக்கிறதுக்கு வந்து நிச்சயமா இதப்பை யோசிப்போ இப்ப நம்மள பாத் தோ அப்டின்னம்னாக்கா பெருசா ஒண்ணும் சமைக்க மாட்டோம் பாருங்களேன் ஏன்ட் அவரு எங்காச்சும் வெளில தங்கனாக்கா எங்க வீட்ல சாதொ தயிரு தா
அப்படியா தோழி
சாப்புடுவோ நாங்க
ஆ ஆ ஆ ஆ கொழந்தைகள பொறுத்த வரைக் இன்கேஸ் அந்த உருளைக்கிழங்குனு ஒண்ணு செஞ்சு வச்சுட்டோனா அது பொரியல் அதுங்க தானா சாப்ட்டுறங்க தோழி ப பாத்திங்கன்னா
ஆமா அவரு வந்துட்டு இப்ப நம்ம போய் மல்லு கட்டுக்கிட்டு வூட்டிட்டு எல்லா இருக்குணுலா வேலையே கெடையாது தயிர் முக்காவாசி உருளைக்கிழங்கு போது சாப்ட்ருவாங்க அழ்ட்டிக்க மாட்டாங்க அ மாம்பழ வேற இருக்கு மாம்பழம் வந்தது அது வேற இருக்கு அதனால அப்டே வச்சு மாம்பழத்த வச்சு சாப்பாடு கொடுத்திருவோ அப்டின்ட்டு நெனச்சிட்டு இருக்கறேன்
சரிங்க தோழி உங்க வீட்ல இவ்ளோதா குடும்ப உறுப்பினரா தோழி வேற யாருனும் இருக்கிறார்களா
இல்ல நாங்க இல்ல மாமனார் மாமியார் எல்லா இருக்குறாங்க எ கணவரூ என்னுடைய மாம்னாருந்தான் ஊருக்கு போயிருக்காங்க
அப்டியா தோழி
காலைல ஒருத்தவுங்க ரொம்ப தெரிஞ்சவுங்க எறந்து போயிருக்காங்க டு ரெண்டு பேரு ஊருக்கு போயிட்டாங்க மாமியார் வந்து அவுங்க மகள் வீட்டுக்கு போயிருக்காங்க அதனால ஆனா நாங்க தனி குடித்தனந்தா இருக் அப்புறோ நா என் கணவர் ரெண்டு பேரும் தனி குடுத்தனந் தா என்னோட ரெண்டு கொழந்தைகள்
ம் ம் ம் ம் ம் சரிங்க தோழி சரிங்க தோழி
கொழுந்தனாரு ஒப்படியாரு அப்டின் சொல்லி குடும்பம் பெரிய குடும்பம் தான்
எங்க குடும்பமும் பாத்தீங்கன்னா பெரிய குடும்பம் தா தோழி வந்து ஆனா எல்லாருமே பாத்தீங்கன்னா தனித்தனியா தா இருக் க்கோ தோழி
ஆ இப்ப எப்ப இப்ப இப்ப உள்ள காலகட்டத்துக்கு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மனஸ்தாபத்துக்கு தனித்தனியா தா வந்துட்றோ
ஆமா ஆமாந்தோழி ஆமாந்தோழி
அதே ஒரு நமக்கு வந்து ஒரு ஒரு பக்கம் நன்மை அப்டின்னு நெனச்சாலு இன்னொரு பக்கம் வந்து அ அ அ அது நண்பனே நா எனக்கு அனுபவத்துக்கு நா நண்பன் சொல்ல முடியாது ஏன்னா இப்ப நா என் ம மாமியார் கூடயே இருந்திருந்தேன் அப்டின்னா நறைய விஷயங்கள நா கத்திந்திருப்பே எங்க மாமியாரு இப்ப எங்க மா என் மாமனார் வீட்ல நல்லா சமைப்பாங்க எல்லாருமே
அப்புடியா
எங்க மாம்னாரே சாம்பார் வைப்பாங்க அவ்ளோ சூப்பரா சாம்பார் வப்பாங்க
அப்புடியா தோழி சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷமாருக்குது
நீங்க எங்க வீட்டுல எல்லாருமே நல்லா சமைப்பாங்க எங்கனோட நாத்தனார் எல்லாம் வந்து யூட்யூப் சேனல்லா வச்சு தா ஒர்க் பண்ணாங்க அவங்கெல்லா அந்த அளவுக்கு நல்லா சமை நல்லா சமைப்பாங்க ஆ ஹ ஆ எ கணவரு வந்து கேட்ரிங் முடிச்துனால அவ்ங்களுமே சமையெல்லா நல்லா பண்ணுவாங்க இதுல தத்தி நாந்தா தத்தியா இருப்பே
அப்டியா தோழி ஆ
இதே நா நா வந்து எனக்கு வந்து மூணு அக்கான்றதுனால நா அந்த சமையலற பக்க போனதே கெடையாது
ஓ நீங்க நாலாவ்து சகோதரியா
ஆமா அதனால எனக்கு அந்த ரொம்ப செல்லோ அப்டின்றதுனால அந்த பக் கமே நா போனது கெடையாது நா திருமணமா
சில ஒ ஒரு ஒருவரிட ஒற்றுமை இருக்கு நா என்னுடைய நானு வந்து நான்கு சகோதிரியோட தா பிறந்தே நா வந்து மூணாவ்து சகோதரி எனக்கு அப்றோ ஒருத்தி இருக்குறாங்க
ஓ அப்டியா நா அதனால பண்றதுனால எங்க மூணாக்காவுமே எனக்கு வேல குடுக்க மாட்டாங்க ரொம்ப
ஆ ஆ ஆ ம் ம் ம் ம் கண்டிப்பாக கண்டிப்பா அதா சகோதரி இருக்குறப்ப நமக்கு அ அடுத்த அடுத்தவள வந்து நம்ம வேலை செய்ய மாட்டோ நாம தான வேல செய்றமே அவள விட்ருவோ அப்டினு அதேதா
ஆமா கண் ஆமா அது எனக்கு திருமணம் ஆனதுக்குக்கப்ற எனக்கு அது ரொம்ப பிரச்சனயா இருந்தது ஏனா எனக்கு எந்த ஒரு வேலயுமே தெரியாது அதனால நெறைய மனஸ்தாபங்கள் சண்டைகள்னு சொல்லிகிட்டு நெறைய இருந் ஆ
க்கிறப்ப எ சகோதரி எனக்கு அடுத்தவ வந்து இந்த பதில் தா குடுத்துக்கிட்டே இருப்பா நாலாவதா இருக்கிறவ வந்து
ஆ இல்ல எனக்கு நாத்தனார் எனக்கு நெறைய சொல்லிக் குடுப்பாங்க
அப்டியா தோழி
உண்மயாருமே எனக்கு விஷ்யங்கள் நெறைய சொல்லிக் குடுப்பாங்க சொல்லிக்குடுக்க மாட்டாங்கனு சொல்லல ஆ தலைப்புல பேசலா
செரிங்க தோழி நா ரொம்ப நன்றி தோழி